ஹலோ உ சொல்லுங்க
கேக்குதா
உ உ நெட்ஒர்க் எதுவு பிரச்சனையா என்னன்னு தெர்ல
ஹலோ
சொல்லுங்க இப்ப கேக்கது இப்ப கிழியராகிட்டு இப்ப தெளிவா இருக்கு உ ஓ
இப்ப இதுல வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கேக்கு
உ நா என்னென்ன மேஜிக்கா பண்றே அப்பே ஒரே வயசுா இப்ப ஒரே வயசு எப்போயு ஒரே வயசுதா
அவங்க ஆப் ஏதோ இது பண்ணி வச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல
அது உங்களுக்கு உ ஆ டோட்டலா டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம் அதனால அப்டி தெரியுது எனக்கு தெரிஞ்சு
அது சரியா
உ நிஜமா நீங்க தானா நம்பவே முடில
நானே தா
உ என்னமோ கலாய்க்கிற மாதிரி தெரியுது ஆ
இல்ல இல்ல ப்ராமிசா நாந்தா நா ஏ எங்க அக்கா போட் அனுப்ப போறே
புரியல
இல்ல நா ஏ எங்க அக்கா ஃபோட்டா அனுப்ப போறே என்னோட
இல்லல்ல அக்கா புள்ள இருக்கவு செரி அக்கா உங்கக்காபொண்ணு சொல்லவு செரி அக்கா பொண்ணு அப்டிதா எடுத்துட்டே ரெண்டா எடுத்துக்கிட்டே
உ
புரியுதுங்களா அக்கா பொண்ணு சொல்லவோ சரி அக்காவும் ஒண்ணு இருக்கிறாங்க இருக்குறாங்க போல ஒரு போட்டோல நான் அப்படிதா நினச்சே நானு
ஒரு வருஷம் ஓன்ற வருஷம் இருக்கும்ன்னு நினைக்கிறேன்
உம்
தினசரி போட்டோ
அந்த பர்ஸ்ட் போட்டோ வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட்ஸ் அது அநியாயத்துக்கு இதா இருந்துச்சு செகண்ட் போட்டோ வேற மாதிரிந்துச்சு இது வர மாதிரி இருக்கு அது வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன்
அதுல என்ன டிஃரெண்ட் தெரிச்சி
அது எனக்கு தெரிஞ்சி கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோது இல்ல கல்யாணத்துக்கு அப்பரோ எடுத்த ஃபோட்டாவா
இப்பதான் என் பையன்லா போறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மூணு வயசு என்னமோ இருக்கும்போது
ஆனா அதுல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது மூஞ்சிலா ஒல்லியா ரொம்ப தெரியுது இதுல வேற மாதிரி இருந்துச்சு டோட்டலாவே
அதுக்கு அப்பறோ வேட் போட்டுடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம்
ஒரு வருஷத்துல இந்த டிஃப்ரென்ஸா
ஆமாம் ஆமா ஒரு வருஷம் ஒன்ற விஷயம் இருக்கும் அவ்ளோதான்
என்ன அதிகபச்சம் ஒரு ஐம்பது கிலோக்குள்ள தான் இருப்பீங்க கரெக்டா
பார்ட்டிஃபைவ் இப்போ உம் ஆமா இப்போ ஃபார்ட்டி ஃபை் அப்போ அதுக்கு கம்மியா இருந்திருப்பேன்
தேர்டி எயிட் தேர்ட்டி நை ஃப்ட்டி குள்ள இருந்துருப்பீங்க
இருக்கலாம் பாட்டி இருந்திருக்கலாம்
அப்ப நீங்க நீங்களாம் வந்து பிளட் டொனேட் பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது நீங்களாம் மினிமம் ஐம்பது கிலோக்கு ஐம்பது கிலோக்கு மேல இருந்தா தான் ப்ளட் டொனேட் பண்ணணும்
ஆனா எனக்கு வந்து இப்படி இருக்கிறதுதான் எனக்கு ஒல்லியா லீனா இருக்கிறது தான் பிடிக்கும் எனக்கு இந்த வெயிட் போட்ட இடையில கூட ஒரு நாற்பத்தி ஏழு கிலோ வந்துட்டேன் எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச் என்னடா இது நாற்பத்தெட்டு கிலோ இதுவரை அப்படி வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பண்ண என்ன வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் என்ன பண்ணா என்ன பண்ணான்ட்டு
நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு கிலோ எல்லாம் ஒண்ணும் அப்படி வெயிட் இல்லயே ஓவர் வெயிட் கிடையாதே
ஆஹ் எனக்கு அப்ப அப்படிதான் ஏன்னா நான் நாற்பத்தி அஞ்சுக்குள்ள தான் இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த மூணு கிலோவ குறைச்சிட்டேன் குறைச்சி பழைய படி நாற்பத்தி அஞ்சு க்குள்ள வந்துட்டேன்
இல்ல நமக்கு அந்த உங்களுக்கு அந்த பிஎம்ஏ கால்குலேஷன் தெரியுமா எப்படின்னு
எப்டி
பி எம் ஐ பி எம் ஐ கால்குலேஷன்
ஆ
பி எம் ஐ இன்டெக்ஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்த வயிசுக்கு இந்த வெயிட் இருக்கனு இந்த ஹைட் ஹைட் இருக்கணு அப்டின்னு ஒரு கணக்கு இருக்கு ஆ அது போட்டா நீங்க எனக்கு தெருஞ்சு கம்மியாதா இருப்பீங்க எனக்கு தெருஞ்சு அது
அப்டித்தா எல்லாரு சொல்றாங்க இன்னு வெயிட் போட்டதா நல்லா இருக்கு ஒன்னு ஆனா எனக்கு அது
இல்ல இல்ல எதுக்கு எதுக்கு இல்ல இல்ல எதுக்கு அந்த வெயிட் ட்டுன்னா நம்ம ஒடம்புல சப்போஸ் ஒடம் செரியில்ல எதோ பிரச்சனைனாலு‌ அந்த வெயிட் வந்து அத பேலன்ஸ் பண்ணு அதுக்குதா சொல்றது இந்த வயிசுனா இந்த வெயிட்க்குள்ள இருக்கனு அப்டின்னு ஒரு கணக்கு இருக்குது
ஆஹா அது செரி
நா உங்களுக்கு கால்குலேஷ்னா சொல்ற ஓரே நிம்ஷோ இரு தீங்க ம் இந்த வீ எம்
நீங்க போட்ட கால்குலேஷன் கரெக்டாதா இருக்கு
ஒருங்க பி எம் ஏ காதல்குலேட்டர் போயிட்டு எ ஒரே நிம்ஷோ
ஏ தங்கச்சி எல்லா பாத்தா அறுபது கிலோ இருக்கா அப்போ அவளுக்கு எனக் க்கு பதுனாறு கிலோ டிஃரெண்ட்டு
அ எவ்ளோ எவ்ளோ சொன்னீங்க நாற்பத்தி அஞ்சா வெயிட்டு
ஆமா ஆமா
ஹைட்டு
ஐயோ அது தெரியிலயே
இல்லப்பா இது இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு இல்ல சென்டி மீட்டர்லயாவது தெரியுமா கோக்குற உங்களுக்கு
என்னன்னு எனக்கு தெரியில இதுவரை பாத்துருக்கன்னா இல்லைன் கூட தெரியலையே
இது வர ஹைட்டு பாத்து செக் பண்ணவே இல்லையா
இந்த பிரக்ணண்டா இரு இந்த பிரக்ணண்டா இரு க்கும் போது ஒரு வாட்டி செக் பண்ணாங்கன்னு நெனைக்
ஆ அப்ப ஹைட்டு வெயிட்லா செக் செக் பண்ணுவாங்களேப்பா
ஆமா நான் செரியா ஞாபகோ இல்ல ஞாபகத்துல இல்ல
அத அத கைய்போட் தான் கெட்ட மெசு மெசுனு
ஆனா நான் குட்டியாாதான் இருப்பேன்
போஃபரா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ அந்தளவுக்கு அவங்க அதுந்து ஃபைவ ஃவக்குள்ள
அஞ்ச அடி நீ இருப்போ அஞ்சடியா மூணு அடியா நாலுடியா
மூணு தான் ரொம்ப கம்மி மூணலாம் கிடையாது அது வந்து ஃபோ பர் பிண்ட் ஃவ பைவ கூட இருப்பீ ஃபோ பிண்ட்யிட் ஃபோ பாயண்ட் நைன்ல்லை ஃபோ பாயண்ட் சென் அந்ததது இருக்குன்னு நினைக்கிறேன்
உம் கரெக்டா கட்லேட் போட்டீங்க அப்படிதான் இருப்பேன் இருக்கும் நானும் ஒரு குத்து மதிப்பில் தான் சொல்கிறேன்
அப்போ உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு புள்ளி வச்சா முடிஞ்ச தான் உங்க வட்டு நினைக்கிறாங்க கரெக்டா
எடி
உ டோட்டல் வெக்கிட்டுருக்குல அந்த ரெண்டு நம்பர் இருக்கு அ ரெண்டு நம்பர் புள்ளி வச்சா தான் உங்க வட்டு நினைக்கிறேன்
அது என்னன் தெரியலையே
இப்ப நீங்க நாப்பத்தஞ்சு கிலோ வீடு சொன்னீங்களா
ஆமா
நாபதஞ்குது நாபதஞ்ச நாலுஞ்சுறிக நாலுஞ்சு நடுல ஒரு புள்ளி வைங்க போ
ஓ அபடி சொனீங்களா நல்லாதா மூள உங்களுகு ஓகே
ஆஹ் ஓகே கணக்கு நா கணக்கு கூட கரெடா இருகுதா
உம் கணக்கு சரியா இருகு தபாம
சி டு சென்டிமீடர்
ஐயோ பேசிடே கணக்கு போடுங்க
அப்டியே கணகு போட்ருவ அதா சி டு
ஓ லேப்டாப்லயே அதா டபு டபுனு தற சவுண்ட் கேகுது
ம சீட் வந்து உ ஃபோர் பாயிண் ஃபைவ் அது மாரி நூத்தி முபதேழு சென்டமீடர் இருகீங்க நீங்க ஹைட்டு
இருகலாம்
இருகலா எல்லா மனிரத்ன மாரிதா சிங்கிள் வார்த சொல்றீங்க
நூதி முபதியா நூதி நாபதியா அபடிங்கிறது நூதி நாபதி மூணு போடா
செரிங்க ஒரே நிமிஷம இருங்க நூற்றி முபதி ஏழு போடா ம் ஏஜ் எவ்ளோ டுவெண்டி செவன் தா சொனீங்க
ஆமா டுவெண்டி செவனா டுவெண்டி சிக்ஸா தொண்ணுதி ஏலு
தொண்ணூதி ஏலுனா எவளோ வருது
ஐய எனகு வேற வயசாயிடே போது அது நனசாலே கவலையா இருகு
உம்
தொண்ணூதி ஏலு நா இரண்டாயிரதி ஏலு பதினேலு இருபதி எட்டு இருபதி ஒம்பது வயசாக போது
இருபத்தி ஒம்பது வர வாய்பு இலயே
தொணூத்தி ஏலு மே
தொளாயிரதி இருவதி ஆறு பத்தி ஆறு
செரி நீங்க அபுற கூட கணக்கு போடுங்க
பேசிடேதாருகன் பேசிடே கணக்கு போடணு தான பேசிடே நா வெனாலா பாகலா
அபடியா
உம் ஆமா வாய்பேசு கை வேல பாக்குது அவளோதா ஆஹ இரு-இரு இருபதி ஒம்பதா இருபதொன்பதா கரெக்ட் தா
உம் ஆமா
சோ இருபதி ஒம்பதுனா ய அ
அறுபது கிலோ இருகணுமா
இருங்க நாபதாறு டு அம்பதாறு கிலோ இருகணு
அப்ப கரெக்டா தா இருகே ஃபாட்டி ஃபை இருகே
ஆ மினிம வந்து இருபதஞ்சு வயசுலேந்து இருபதொம்பது வயசகுள்ளே இருந்துசுனா உங்க ஹைட்டுக்கு வந்து ஹைட்டுக்கு வந்து வீட்டுக்கு நாற்பத்த ஆறு டு ஐம்பத்தாறுக்குள்ள இருக்கலாம் தப்பு இல்ல
அப்போ கரெக்ட்டா தா இருக்கேன் நாற்பத்தஞ்சு கரெக்டா தானே இருக்கேன் இதுக்கு மேல எங்க வீட்டு ப்படுத
ஆஹ நாப்பத்தஞ்ஞீ இருக்குனு நீங்க அக்யூரேட்டா சொல்றீங்க நான் ரெம்ப சொல்றே
உம்
என்னதா இந்த ஏஜ் ஆகுரப்போ முன்னப்பின்ன வாச்சு பிப்டிங்கிறது ஒரு ஆவரேஜான வெயிட் மென்டெயின் பண்றது
ம்ம் ஆமா ஆமா இதுக்கு மேல வெயிட்போட்ட அசிங்கமா இருக்கு
செரி செரி பேசிட்டு தா வேல பாத்து ட்ருக்கே அதுனால பேசிட்டே ஒரு பக்கொ பே கை ஒரு பக்கொ காதொரு பக்கொ அதனால
அது எதோ மெதுவா கட கட போட்ற மாருக்கு
இல்லெல்ல எனக்கு இங்க ஒரு மெயில் ஒன்னு வ ந்துச்சா அத பாத்துட்டே இருந்தே கணக்கு போட்டு அப்டியே இந்த பக்கொ இந்த பேச்சுக்கு வன்ட்டே
பாத்தீங்ளா டபுள் சைட்ல வேல பாக்குறீங்க
அது எப்டி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்டிங்கிற மாதிரி ஒரு பக்க அங்க ஒரு பக்க இங்கன்னு
ஐயோ எதா சொல்வாங்க படத்துல வடிவேல் சொல்வாங்கல கெடைக்கிற கேப்லதா
ஆமா பை ஆ அதேதா கெடைக்கிற கேப் லல்லா கெடா வெட்டிட்ருக்கீங்க
ம்
தா அவ்ளதா இதுல என்ன இருக்கு இப்ப எங்க டீம்லே பாத்தீங்னா என்ட பேசிட்டே இருப்பாங்க நா அதா ஒரு சில டைம் பேசுவோ ஆ பேசிட்டே வேல பாத்தனா டைம் போற தெரியாது தூக்கொ வராது அந்த டயட் தெரியாது
அது செரியா
ஒரு சில பேர் வீட்ல ஃப்ரீயா இருப்பாங்க ஒரு சில பேர் வீட்ல க்ரவுடா இருக்கப்ப அவுங்களால பேச முடியாது அப்ப அவுங்க டிஸ்டர்பா இருக்கு அப்புடின் சொல்லுவாங்க இப்ப என்ன மாரி இப்ப ஹால்ல நா ஃப்ரீயாருகெனா அ மா ரி ஹால்ல யாராது ஃப்ரீயா இருந்தாங்கனா பேசுவாங்க பேசிட்டு நாங்க எதா கத பேசிட்டு வேல பாத்துட்ருப்போமா அது கால் கனெக்ட் பண்ணி பேசிட்டே இருப்போ அப்ப போறதே தெரியாது அ ப்ப அந்த டைம்ல
அது செரி இப்ப கூட பேசுனதே டைம் போனதே தெரியில
அவ்ள ஆயிருச்சா அதுகுள்ள அட ஆமா
ஆமா டைம் போறதே தெரியில ஐ மீன் நீங்க ஃபுல் எல்லா காலையு பேசி முடிச் சீங்கன் வச்சுக்கோங்ளே அதுக்கப்புற காலர் முடிஞ்சிரு அதுக்கப்றோ எந்த காலுமே பேச முடியாது
ம்
காமா அதுக்கப்புற இன்னொரு ஐ டி ஓப்பன் பண்ணுங்க அதில பேசுலா
எப்டி வரிங்க ஏரியா கிருமினல் முறை ஆ
அதேதா அத் அது மாரி ஓபன் பண்ணதுதா என்னோட இன்னொரு ஐடி ஆல்லடி இன்னு ஆ ஆமா என்னுடையது வந்து ஃப்ரிச்சாச்சு காதி கால ரெண் டுமே இது இன்னொரு ஐடியா சப்போஸ் உங்ளுக்கு அப்டி முடிஞ்சு டா அந்த மாதிரிப் ஒப்பன் பண்ணிக்கோங்க
இன்னொரு நம்பர் போதும் ஒய்ப் நம்பர் தா இருக்கு வேற நம்பர் இல்ல
ம் நீ நீங்க பாட் வீட்ல பகல சாய்ங்காலம் கால் கால் பேசி கால காலிப் பண் காலி பண்ணிறாதீங்க
இல்ல நா சொல்லல அவுங்க வந் இது என்ன ஒரு கால் பேசுனதே அதிகோ ஒரு கால் பேசுவாங்க அதும் இன்னிக் இங்க தா பிரச்சன அவுங் அவுங்ளுக் லிமிட் அதிகோ எனக்கு மெசேஜ்யே வந்துச்சி அவுங்ளுக் அமிச்சுட்ட நா ஸ்க்ரீன் ஷாட
அப்டியா
ஆமா அவுங்க சைடு லிமிட் ஆயிருச்சு எக்ஸிடர்னு வந்துருச்சு நா அமுச்சுட்டா அவுங்க செரி ஓகே அப்டின்ட்டாங்க அவுங்க
ஓகே ஓகே அது மாதிரி ம் அதா அதே மாதிரி உங்ளுக்கும் முடிஞ்சிரும் அதனால கால பத்ரமா வச்சுக்கோங்க
நா யார்டியும் பேஸ் என்ன சொல்றான்வ நா சொல்வ ஃபோன் நோடிட்டிருப்ப தொடர் பாப்ப அப்ற தூக்கோ வந்தா தூங்குவ அப்பப்பா படுப்ப எந்திரிப்ப அதிலேயே மணி எட்டு எட்டரையாயிடும் அப்டியே டைம் செரியா போய்டும்
அது செரி
அக்கு நேரம் சரியா இருக்கும்
சரி ஓகே என கூப்பிடறேன் உம்